சொல்லுங்க
ஹலோ
கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது தோழி வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி
இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பேசலா தோழி
சொல்லுங்க தோழி உங்க சின்ன வயசு ஞாபகங்கள் எதாச்சு இருந்தா சொல்லுங்க தோழி
ஆ மறக்க முடியாத சம்பவம்ன் சொல்லி நீங்க எதாவ்து உங்கள உங்க வாழ்க்கையில எது நடந்துருக்கா தோழி ஏனா என்னோட வாழ்க்கையில நெறிய விஷயோ நடந்திருக்கு
கண்டிப்பா என் கூட பகுர்ந்துக்கோங்க தோழி
கண்டிப்பா தோழி நான் வந்து பத்தாவது படிக்கும்போது என்னோட நண்பன் வந்து பாத்தீங்க அப்டினா பேருந்துல நா பயணொ செஞ்சுதா பள்ளிக்கூடம் போவே அந்த பள்ளி ப பேருந்துல இருந்து கீழ தவறி விழுந்து எறந்துட்டா அந்த ஒரு விஷயோ வந்து என்னால மறக்க முடியாது ஒரு சம்பவமா நா வந்து இப்ப வரிமே அத யோஸ்ச்சிட்டுருக்கே தோழி ஏனா எதனாலனா நாங்க எல்லாருமே ஒரே பேருந்துல பயணொ செஞ்சிட்டுருக்கும்மோது அப்போ வந்து அ பேருந்து வந்து ரொம்போ கூட்டமாருக்கு எல்லா அந்த படிக்கெட்ல நின்னுட்டு தா பயணம் பண்ணிட்டு வருவாங்க அந்த பையனு அதே மாத்ரிதா பேகு என்கிட்டதா குடுத்திருந்தா அ அவனோட பே போட்டுருந்த பேகு எங்கிட்ட குடுத்துட்டு அதே படிக்கட்ல நின்னு பயணம் செஞ்சுட்ருந்தா அப்படி பயணொ செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் வந்த எடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி எறங்கு போது தவறி கீழ விழுந்துட்டா விழுந்துனால அந்த பேருந்தோட பின் டயர் இருக்குல்லைங்ளா
ஆமாங்க தோழி
அந்த டயர் அவர் மேலே ஏரிருச்சு அந்த இடத்துலயே அவர் பரிதாபமா அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு தோழி இது ஒரு பெரிய விஷயமா என்ன மறக் க்க முடியாத ஒரு விஷயமா எனக்கு வந்து இந்த விஷயோ அமஞ்சிருச்சு போ ஏன்னா ஏன்னா நம்ம பேருந்துல நம்ம பயணோ செ தி போது பாத்து பேருந்துல பயண செய்யணுன் சொல்லி ஒவ்வொரு டைமு சொல்றது உண்டு நான் ஒரு விஷயத்தனால வந்து அதுக்கப்பற எங்க எங்க எல்லாருக்கு பேருந்துல பயண செய்யவே ரொம்ப பயமா இருந்துச்சு தோழி இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது மறக்க முடியாத ஒரு விஷயம் எதாவது இருக்குங்ளா
அ சின்னதுல வந்து நானும் பேருந்துலதா தோழி போயிருக்க ஆனா நெரிசல் இருந்திருக்கு கூட்ட நெரிசல் வந்து இருந்திருக்கு இந்த மாரி வந்து எதுமே நா பாத்துட்ருந்த நானு பேருந்துலதா போய்ட்டு வந்திருக்க பள்ளிக்கு நல்லா போய்ருக்கு தோழி எனக்கு பள்ளில்ல நல்லா போய் இருந்தது ஆனா ஞாபகமா இருக்குற மாரி எந்த ஒரு நடக்கல நடக்கல தோழி நீங்க சொல்றீங்களே அந்த மாரி ஒரு எதோ ஒரு சம்பவம் நடந்தா நம்பள்க்கு அது அப்டியே மறக்காம இருக்கு அந்த அந்த மாரி நம்பளுக்கு எனக்கு நடக்கல தோழி உங்களுக்கு எது
கல்லூரில எதாவது அந்த மாரி சம்பவம் எதாவது நடந்திருக்குங்ளா அதாவது இந்த மாரி சம்பவம்ன் சொல்லல உங்களால இப்ப வரையுமே அத யோசிச்சனா நீங்களே உங்கள யோசிக்காம சிரிப்பீங்க அந்த மாரில்லா விஷய நெறய நடந்துருக்கு மறக்க முடியாத விஷய
இல்ல சொல்லி நா கல்லூரி படிக்கிறப்போ எனக்கு ஒன் இயர்தா ஒரு வருஷதா தோழி கல்லூரிக் போற மாரி ஒரு சூழ்நில இருந்துது ரெண்டாவது வாரத்துல கொரோனான்னு வந்துச்சு தோழி ஓ அதனால என்னால போக முடியல தோழி அதனால வந்து நெறய வந்து ஞாபகங்கள் வந்து கல்லூரிலயே கெடையாது தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி நீங்க படிச்சு முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போனீங்களா இல்ல திருமணம் எதுவு ஏற்பாடு பண்ணல
இல்ல தோழி நா உடனே வேலைக்குதா தோழி போனே படிச்சு ரிசல்ட் நம்மளுக் தேர்வுக்கு ரிசல்ட் கூட வரல அப்பவே நா வேலைக்கு போன சேர்ந்து போ போய்ட்ட தோழி அதுக்கப்பறம்தா தோழி இப்ப வேலைக்கு போறப்போ ஒரு மூன் ரெண்டு வ ரெண்டு வருஷ வேலைக்கு போய்ட்டு இருந்த தோழி மூணாவது வருஷதா கல்யாண ஆனது கல்யாண ஆய்ட்டு ஒரு வருஷ ஆ ஒரு வருஷ கல்யாண ஆன கல்யாணஆயிட்டதுக் அப்ற வேலைக்கு போய்ட்டுதா இருந்த மாசமா இருக்குற வரைக்கு அப்பவே போன ஒன்பது மாச வரைக்குமே அதுக்கப்பற ஒன்பது மாசத்துல வந்து நம்ம வேலை நின் ன்னுட்ட தோழி இப்ப எனக்கு ஆ ஆறு மாச பாப்பா இருக்காங்க
செரிங்க தோழி
அதல்லா வேலைக்கு போறதில்ல தோழி
செரிங்க தோழி நா வந்து கல்லூரி படிக்கு போது நாலு ஆண்டு நா வந்து கல்லூரி முடிச்ச தோழி நா பாத்தீங்க அப்டினா ஹாஸ்டல்ல தங்கிதா படிச்ச ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறனால அது ஒரு தனி அனுபவமா இருந்துச்சு தோழி ஏன்னா இதுக்கு முன்னாடி நா ஆஸ்டல் தங்கிலா படிச்சது கெடையாது பள்ளிக்கூட படிக்குபோது பாத்தீங்கனா வீட்ல இருந்து போய்ட்டு பேருந்துல போய்ட்டு வந்துட்டுந்தா இருந்த கல்லூரி மட்டு தா நா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சே நா ஹாஸ்டல் லைஃப் ஹா ஸ்டல் வாழ்க்கை அப்டிங்கறது ஒரு தனி ஒரு ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு விஷ்யமாதா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கு ஏன்னா நம்ம ஹாஸ்டல்ல எழுந்து நம்ம வீட் வீட்ல வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணா பண்லா எப்ப வேணா எழுதிரிக்கலா என்ன வேணா பண்ணிட்டுருக்கலா பட் ஆனா ஹாஸ்டல்ல பாத்தீங்க அப்டின்னா இது ஒரு ஒரு ஒரு டைம்டேபிள் மாரி இருக்கு இந்த டைம்கு நீங்க எந்திரிக்கணு இத்தனைமணிக்குள்ளயே நீங்க இத கெளம்பணு இதெல்லா பண்ணணு அப்டிங்கிற மாதிரியெல்லா நம்மளோடய வாழ்க்கைக்கி ஒரு நம்மளே ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்ற மாரி இருந்துச்சுங்க அதுவு தோழிகள்லலா எங்கூட நறைய பேர் இருந்தாங்க அதனால எனக்கு அவ்ளவுக்கு தெரிஞ்சுக்கல அப்பவு எங்களுக்கு விடுமுறை விட்டாங்க அப்டின்னா நாங்க அப்போ அங்கருந்து எ என்னோட ஊருக்கு போகும்போது பேருந்தல போயிட்டு வந்துட்டு அதெல்லா ஒரு தனி அனுபவமாவே இருந்துச்சிங்க தோழி
உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு புதுசா ஒருவோரு விஷாயோ கத்துக்கிற மாரி ஒரு
ஆமா நறைய விஷ்யோ நா வந்து கத்துக்கிட்ட தோழி புதுசு புதுசா ஒவ்வொரு வருடத்திலயு நா நாலு வருஷோ படிச்சே அப்டின்னா ஒவ்வொரு வருடத்துலையு பாத் தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த நா கத்துக்கிட்ட தோழி அது எல்லாமே பாத்திங்கன்னா என்னோட வாழ்க்கைக்கி நா இப்போ யூஸ் பண்ணி இப்போ தா நா பயன்டுத்திட்டுருக்கே அதுக்கு ஏத்த மாதிரிதா வந்து ஒவ்வொரு விஷயமும் நடந்துச்சு தோழி
நாடந்துட்டுருக்கு உங்களுக்கு மறக்க கா அவ் காலேஜ் போறப்போ கல்லூரி போறப்போ இந்த இந்த சூழ்நெல வந்து எனக்கு கஷ்டமாருந்தது இல்ல சந்தோஷமா இருந்ததுன்ற மாரி ஏதாச்சு சூழ்நெல தள்ளப்பட்டீங்களா
இருக்கு இருக்கு தோழி கஷ்டமாருந்த சூழ்நெலன்னு பாத்தீங்க அப்டின்னா நம் அ அம்மா அப்பா அ நமக்கு ஃபீஸ் கட்றதே அந்த பணோம் பிரட்டி கட்ற டைம் தா ஒரு பெரிய கஷ்டமாருந்துச்சு ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்க அப்டின்னா எனக்கு காலர்ஷிப்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்ளா அது மூலியமா தா நா வந்து கல்லூரியிலே படிக் படிச்சே தோழி அப்ப படிக்கும்போது அந்த தாமதோ ஏற்படு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த டை அந்த ஒரு விஷ்யோ அந்த ஒரு டைம்ல வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமாருக்கு நம்ம அதுவு மீறி நம்ம பெற் பே பேரன்ட் அ அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு இவ்ளோ கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லி எவ்ளோ கஷ்டத்தையு தாண்டி எங்க அப்பா அம்ம அமௌண்ட் அதா காசு ரெடி பண்ணி கொண்டு வந்து ஃபீஸ் கட்டி அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு தோழி எனக்கு அந்த டைம்ல அது எப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு காசு சம்பாதிக்கிறோ இல்லைங்ளா அந்த டைம்ல
ஆமா தோழி நானுமே வந்து அப்பெல்லா வந்து ரொம்ப அடோ புடிச்சே பொண்ணா இருந்திருக்கன் தோழி சின்னதுல வந்து இது வேணுன்னா இது வேணு அது வேணுன்னா அது வேணுன்றத இருந்துருக்கே அது வந்து நா ஸ்கூ அ காலேஜ் ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே அது வந்து எனக்கு உணர்ல நா காலேஜ் படிக்கிறப்போவே நா உணர்ல தோழி எதுனாலனா எனக்கு அந்த உணர்ச்சி இல்ல எனக்கு அது நம்ம சின்ன அப்பதா வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மெச்சூரிட்டி இல்ல ஒனக் இந்த மாரி எனக்கு அப்பதா எனக்கே தெரிஞ்சது தோழி வேலைக்கு போறப்போ ஒரு கால் ஒரு அ நம்ம ஒரு மாச சம்பளோ எடுக்கறப்போ காசுக்குன்னா எனக்கு அந்த கஷ்டம் புரிஞ்சது தோழி இந்த ஒரு மாசோ ந பண்ணாதா இந்த காசு வருது இந்த காசுலயே நம்ம வந்து இ்வ்ளோ செலவு நா அப்ப அப்பலா வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு மூணாயிரத்துக்குல்லா துணி எடுப்ப தோழி அப்ப கட்னா இந்த இந்த மாரி ஒ இ இந்த ஒர்க்ஸ்தா எனக்கு வேணுன்றது நம்ம சில பல விஷயங்கள் வந்து தவிர் துருக்கலா அனா அந்த வயசுல அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும்ன்ற ஒரு சூழ்நிலை இல்ல கெடையாது ஆனா நா பண்ணது வந்து எனக்கு இப்போ ரொம்ப வந்து நம்ம இப்டியெல்லா பண்ணிருக்கோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி குற்றன்னு சொல்ல கூடாது ஆனா அந்த மாரி ஒண்ணு இருக்கு தோழி
ஆமா நம்ம அந்த எடத்துல வந்து நம்ம அம்மா அப்பா சொ செய்யல நம்ம நெனைச்சிருப்போ நம்ம ஒரு ஸ்தானம் அந்த ஸ் தானத்துக்கு வந்ததுக்கு அப்பறந்தா ஐயோ நம்ம அம்மாப்பாவ நம்ம இவளவு கஷ்டப்படுத்திருக்கமே நம்ம கொழந்தைகள் நம்மகிட்ட வந்து கேக்கும் போதுதா நமக்கு தெரியுது அந்த விஷ்யோ
ஆமாங்க தோழி ஏன்னா நம்ம இவ்ளவு இப்டி பண்ணிருக்கமே
ஆமாங்க இந்த மாரி நெறைய விஷயத்த நா வந்து யோசிச்சிருக்கே
நா அந்த அளவுக்கு யோசிக்கல தோழி நா சம்பாரிக்கறப்பதா யோசிச்சது உண்டு ஏன்னா சம்பாதிக்கிறப்போ ஆ நம்ம இப்ப எனக்கு செலவு பண்றதுக்கே மனசு வராது எப்டின்னா நம்ம இவ்ளோ காசு செலவு பண்றதா ஏன் பண்றது வோனா வேணா ஏன்னா இந்த பு இந்த இந்த இந்த பெஸ்டிவலுக்கு இந்த பண்டிகைக்கு எனக்கு துணியே வேனான்ற மாரி
ஆனா இதுக்காக வேண்டி நம்ம எடுக்குணுமா இந்த அமௌ இந்த காச வெச்சா நாம்ம வேற எதுக்காச்சு பயன்படுத்திக்கலானு நமக்கு தோணு இந்த மாதிரி நம்ப
தோண்டிதான் சொல்லி எடுக்காமே என்ன விட்டுருக் அப்போலா சொல்லுவாங்க நீயே அமைதியா இருக்க நீ என்ன எடுக்கலையானு கேக்கும் போது இல்ல இப்ப வேனான்றப்போ அப்ப சொல்லுவாங்க உனக்கு இப்ப புரியுதா இப்ப வந்து நீ சொல்ற சொல்லிருக்காங்க தோழி இப்ப உனக்கு அது புரிஞ்சிருக்கு போல அதனாலதா இவ வந்து கேட்க மாட்ரான்னு அவங்களுக்கே வந்து புரிஞ்சுச்சுன்னா நான் வந்து அதது புரிஞ்சுக்கிறேன்றது வந்து அவங்களுக்கே தெரியுது இந்த அளவுக்கு நீ வந்து பரவாலயே இந்தளவுக்கு நீ இப்டி இருப்ப நெனைக்கல இன்னு வளர வளர வந்து கேப்பாங்கல்ல அந்த மாரி இருப்பேன் நெனச்சிரு முன்ன போல இப்ப நா இப்டில்லா மாறி கேக்குறது வந்து இருக்குற தோழி
சேரிங்க தோழி சேரிங்க தோழி சமீபம் சமீபத்துல ஏதாவது திரைப்படங்கள் ஏதாவது போய் போனிங்களா லீ
கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குதுங் தோழி உங்களுக்கு கேக்குதுங்ளா
உங்களுக்கு ஏதாச்சு நீங்க அந்த மாரி பண்ணது ஏதாவது உண்டா தோழி
ஆ இந்த மாதிரில்லா நா பண்ணிருக்கே நா யோச்சிருக்க தோழி ஏனா இப்ப ஒவ்வொரு விஷயோ ஒவ்வொரு ரூபா செ செலவு பண்ணும்போது நான் வந்து இது செலவு பண்றதுக்கு பதிலா இத வேற எதுலயாச்சு பயன்படுத்தலாமா அது வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு நிறையு நல்லா இருக்குமா அப்டின்னு நா யோஸ் சிருக்க தோழி இப்ப நா டிரெஸ் எடுக்குற ஒரு ரெண்டாயிர ரூபாய்க்கு நான் வந்து டிரெஸ் எடுக்கற அப்டிங்கும்போது எதுக்கு நம்ம ரெண்டாயிர ரூபா செல்ல பண்ணி இந்த டிரெஸ் எடுக்கணு அதுக்கு பேசாம இத வெச்சு நாம வேற எதாவது பண்ணிக்கலாம்லயா அப்டின்லா நான் யோசிச்சிருக்கேன் தோழி ஒவ்வொரு விஷயமு இப்ப பாத்து பா்த்து யோசிச்சு யோசிச்சுதா நம்ம பண்ண வேண்டியதா இருக் ந இது நம்ம அப்ப நமக்கு தெரியல
ஆமா அதுல அப்ப நம்மளுக்கு அ அதுதா தோழி அதுதா வந்து வயசுன்ற இருக்கு போல தோழி நம்ம அப்ப தெரியாது நம்ம வந்து கேட்போ அது வந்து நம்மளுக்கு அது கேக்க கேக்குறப்போ நம்மளுக் அந்த கஷ்டோனா என்னன்னு தெரியாது இப்ப ஒரு கஷ்டோன் தெரியிற அ ப்போ ஆனா அப்பவே இந்த அளவுக்கு தெளிவா இருந்திருந்தோனா நம்மளுக்கு நல்லதா இருந்திருக்கோமோன்ற கூட நா நனச்சிருக்க தோழி அப்ப இருந்திருந்தா கூட நம்ம அந்த ஒரு அப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு அஞ்சாயிர ரூபான்றதே ஒரு கிராம் வந்திருக்கு
கண்டிப்பா தோழி இப்போ தங்க வெலைய பாத்தீங்கனா கிட்டத்தட்ட ஆமாங்க இப்போ பதினஞ்சாயிரம் பக்கம் வந்துருச்சு நம்ப அந்த காலத்துல வெறு அஞ்சு ம் அஞ்
அமைதியா இருந்திருந்தா கூட நம்ம தங்க மாட்சு சேத்து வச்சிருப்பாங்க நம்ம இந்த டிரெஸ் வேணு அது இது வேணு வாட்ச் இந்த கட்னா இதுதா வேணு கட்னா இதுதா வேணுன் சொன்னதால நம்ம எல்லாத்துலயு வந்து இந்த மாரி ஆயிருக்குமேன்ற ஒரு இருக்க சொல்லிப்ப நா வந்து என்ன ஒரு டிஷன் எத்திருக்கேன்னா எ கொழந்த வந்து ஆடம்பரமான ட்ரெஸ்ஸே வாங்க கூடாது நம்ம வாங்குனாலுமே கம்ஃபர்டாக இருக்க மாரி வா நம்மோ நம்ம போடம் போது கம் கரக்டாக இருகற மாரி வாங்கணு இந்த கவரிங் கம்மல்லா இருக்கு தோழி நம்ம ஃபேஷனா போட்றோல்ல தோழி
ஆமாங் தோழி ஆமா ஆமாங்க
கம்மலே போடக்கூடாது இன்னு நா நெறைய வச்சிருக்க தோழி இருநூறு ரூபா நூறு ரூபா இருநூறு ரூபான்னு வாங்கி வாங்கி அது ஒரு இப்ப நெறைய நம்ம கிட்ட இருக்கும் போது அது இப்ப ந நம்ம யாரு வாங்க போறதில்ல தோழி அத பாத்து கூட சோக்குறப்ப எனக்கு எனக்கு ஏ நம்ம என்ன இவ்ளோ பண்ணிருக்குமே இந்த அளவுக்கு இப்ப ரெண்டாயிர ரூபா எடுத்துக்கோங்க அந்த ரெண்டாயிர ரூபாச்சு நம்மக்கு ஆயிருக்கோமே நம்மே இவ்ளோ கம்மல் வச்சிருக்கோ இப்ப இப்ப இப்ப போறது கூட இல்ல தோழி இப்ப நம்ப வீட்ல இருக்கறனால எதுவுமே அது போர்றது கெடையாது
ஆமா தோழி ஆமா தோழி இப்ப அந்த இத வச் சு நம்ம வேற ஏதாவது பயன்படுத்திக்கலா நல்ல அ ந நறைய விஷயோ இருக்கு தோழி இந்த மாதிரி நம்ம இப்போ முன்னாடி நா பண்ணனதுக்கு இப்ப நம்ம யோசிக்கிறோ இது நம்ம முன்னாடி பண்ணியிருந்தனா நம்ம நறைய வந்து பண்ணியிருந்திருக்லா நறைய விஷயோ நம்ம வந்து இத விட நறையவே நம்ம ஒரு சேமிப்புங்கிற மாரி நறைய பண்ணி வச்சிருந்துக்லா
ஆ நானு அதா தோழி நெனைக்கற ஏன்னா இப்ப நா அந்த அது தா இப்ப வந்து பாபாக்கு நா என்ன நெனைக்கிறன்னா அவுங்களுக்கு காது குத்துட்ட அவ்ளோதா ஒரு கோல்ல ஒரு வாங்கி போட்டுருணு இதுக்கப்றோ நம்ம கம்மல்ன்றே அவன் கேட்க கூடாது வேணுனா இது போடுன்ற மாரி நம்ம விட்டுர்ணு ஏன்னா நம்ம பண்ண தப்பே கொழந்தைக்கு பண்ண விட கூடாது அந்த ஒரு அது ஒரு ஒண்ணு வந்துச்சு தோழி எனக்கு அதெல்லா கத்துக்கிற மாரி இருக்கு தோழி
செரி தோழி அடுத்த அழைப்புல கண்டிப்பா சந்தி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நன்றி தோழி